என்ன பண்ற நா பேசுறது கேக்குதா
ஆ கேக்குது
ஒரு ஷாக்கிங்கான திங்குனா இப்போதா உணர்ந்தே நேத்து நைட்டு ஃபோன் ஸ்க்ரீன் டைம்ச்செக் பண்ணா டெய்லி சும்மா ஏழுமண் நேரோ இருக்கு ஏழுமண் நேரோ நா ஃபோன் யூஸ் பண்றே ஒரு ஃபுல் ஒர்க்கிங் டேக்கு ஈக்குவலு அது பாத்தா எனக்கு நானே ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகுது உங்குளுக்கு ஸ்கிரீன் டைம்லா என்ன இருக்கு டெய்லி எப்டி வரு எப்டி யூஸ் பண்ணுவீங்க
இந்த மாதிரி விஷயங்களாலதா நா ஸ்கிரீன் டைம்லா செக் பண்றதே இல்ல பயமா இருக்கு லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்னு இருந்தது ஷாக்கா இருந்தது ஆனா ஹானஸ்ட்டா திங்க் பண்ணும்போது மார்னிங் ஐஸ் ஓப்பன் ஆனா ஃபோன்ல பாத்ரூம்ல கூட ஃபோன் க்ளாஸ்ல ஃபோன் நைட் சாப்புடும்போது தூங்கும்போது ஃபோன்ல என்ன டைம் இருக்கு மினிம்மமா சிக்ஸ்டீன் ஹார்ஸ் நம்ம முழிச்சிட்ருப்போமா அது செவன் ஹார்ஸ் ஃபோன்ல ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் ஒர்கிங் லைன் எக்ஸ்ட்ரா
ரொம்பவே கரெக்டா தெளிவா பேசுற கரெக்டா சொன்ன நம்மளோட பாதி வாழ்க்க ஃபோன்லே போது இத கேட்கவே எவ்ளோ ஒரு கஷ்டமா ஒரு மா டிஸ்டபர்டா இருக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு பாட்டுனே சொல்லலா என்னா பாக்கற என்ன எக்ஸாக்ட்டா தெரியுது ரீல்ஸ் ஸ்கரோல் பண்றது அப்றோ யூ யூடியூப்லா நம்ம ஷார்ட்ஸு வீடியோஸு அத பாக்கறது வாட்ஸ்அப் செக் பண்றது எதுமே ப்ரொடக்டிவா இருக்காது மோஸ்ட் டைமா டைம் ஜஸ்ட்டு எப்புடி மறையிதுன்னே தெரியில கொஞ்ச நேர உக்காந்த ரொம்ப நேர மாரி ஆவுது நீ எந்த ஆப் மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவ
யூடியூப் தா அது டூ டூ த்ரீ ஹார்ஸ் எப்பவுமே இப்ப ஒரு வீடியோ பாக்க ஓபன் பண்ணா ஆட்டோ நெக்ஸ்ட்டு வீடியோ வருது அப்புறோ சஜஸ்டடு அப்டேஸ் அதுக்கப்புற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எஸ்பெஷலா
சேம் நானு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல்லா ரொம்ப நேரோ பாப்ப பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னு பாத்தினா அந்த ஆப்ல்லா டிட்டிட் பண்ணி இருக்காங்க ஆக்சுவலா நம்ம பாக்கறதுக்குன்னே பண்றாங்க சார்ட் மிஷின் மாரி சைக்காலஜி டைம்ஸ்ல்லா வந்து